அ அ கேக்குது ப்ரோ சாப்டிங்ளா
சாப்ட சாப்ட நீங்க சாப்டிங்ளா
அ சாப்டன் ப்ரோ
அ நீங்க ப்ரேம் ஃப்ரெண்டா
எங்கேரியா ப்ரோ ப்ரே ப்ரேம் எங்க ஏரியா பையன்
அப்டியா அப்டியா நா ஒங்கள பாத்துக்ற ப்ரோ டீப்ல இருக்கீங்ள நீங்கதான அது
ஆம்மா
பாத்ருக்க எங்கியோ என்ங்க பாத்தன் சர்யா நாபகல நா காலேஜ் படிக்கிங்ளா இல வொர்க் போறிங்ளா ப்ரோ அப்டியா எந்த காலேஜ் பட்சிங்க
டெக்கு
வெல் டெக்கா இல்ல நா ஒங்ள பாத்ருக்க எங்கியோ எங்க பாத்ரன்னு தெரில கூட்ரோடுல பாத் தன்ல ட்உசன் எங்கனா போனீங்ளா தெர் அப்டியா நா கூட்ரோடுதா ப்ரோ அ கூட்டோடு இங்க டௌவுனு பிரிஜ் ஜூ அணை கட்ருக்குல
லொக்கேஷன்லா வேணா ப்ரோ இதுல பேசகூடாது
சேரி ஓகே ஓகே ஓகே ப்ரோ ஹன்
அப்றோ சாப்டிங்ளா அ சாப்ட் டன் ப்ரோ என்னா சாப்டிங்க
அ சாம்பார் சாப்டன் ப்ரோ நீங்க
நானா நானு சாம்பார்தா வெள்ளி கெழமல
ம் சேரி சேரி ப்ரோ
அப்றம் ப்ரோ
அப்றோ இது ஐப் பியெல்லா ஹஹம் ப்ரோ ஐ பி எல் லா அவ்ளோ பாக்க மாட்ட நமக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் லா அவ்ளோ இன்ட்ரஸ்ட் இல்ல ப்ரோ பிஸ்னஸ் அந்த மாரிதா ப்ரோ
ஐயோ ஐ பி எல்ன்றது ஒரு விளையாட்
அது அதா ப்ரோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹஹான் ப்ரோ ஸ்போர்ட்ஸ்லா நா போமாட்ட ப்ரோ அவ்ளோலா ஸ்போர்ட்ஸ்லா இன்ட்ரஸ்ட் இல்ல ஆமா ஆமா வாலிபால் விளாடுவென்
அ வாலிபால் விளாடுவீங்ளா எந்த எந்த பொசிஷன் விளாடுவீங்க
நா லிப்ரோ ஆடுவன் ப்ரோ
ஓ அப்டியா பரவால்லியே ரெகுலரா விளாடுவிங்ளா
ப்ரோ இங்க ஊர்ல வெளாயாட்னாங்னா வெளாயாடுவ அப்டி இல்லனா நாத்தி கெம்மாந்தாதா ப்ரோ அப்டினா காலேஜ் போவே வேலைக் போவே நைட்ல
ஓ வேலைக்கும் போறிங்ளா
ஆமா ஆமா அது இங்க இங்கதா ப்ரோ தண்றிக்கு போற ப்ரோ ஆமாமா பட்டாபிரம் ஆஹஹ ஆ ஆடுவ ஆடுவ ஃபரீ ஃபைர்ல ஆடுவ ப்ரோ உங்க கூட ஆடிருப்ப நெனைக்ற உங்க டீம் உள்ள
ஓ அப்டியா விளையாடிட்ருந்த இப்ப விளையாட்றதுல ஒரு வருஷமா
அப்டியா லெஜெண்டுனு ஒருத்த இருப்பா தெரியுமா உங்ளுக்கு தெரியுனு நெனைக்கிற சரியா நாப புல்ரே பிரேம் கூடதா விளாடுவ அதிகமா ஆம ஆமா ஃப்ரீஃபயர் மட்டு வெளயாடுவ இப்போ ஃபோன் இல்லப்ரோ ஆக்சன்ட் ஆயிச்சு ரீசென்டா
ஓ என்னாச்சு
ப்ரோ பைக்ல போம்போது நாய்குருக்க வந்து பிரேம் உங்க ஃப்ரெண்ட் திவாகர்னு ஒருத்தருக்கா தெரிமா உங்க பேரு திவாதானா
ஆமா ஆமா
பிரேம் உங்க ஃப்ரண்டு ஒ ருத்தர்கா திவாகர்னு அவங்கூட தா பைக்ல போ மாமா பைய பைக்ல போம்போது நாய்க்குருக்க வந்து உளுன்ட ப்ரோ
ஓ அப்டியா ரொம்ப அடியா
ஆமா ப்ரோ அது ஸ்பைனல் காட்ல ஒரு எலும்பு ஒஞ்சு
அய்யய்யோ அவ்ள பெரி அவ்ள பெரி ஆக்ஸ்டண்டாயா
ஆமா ஆமா இல்ல அது நார்மலா உழுந்த ப்ரோ அது இந்த ஸ்கொயர் கல்வருல்ல பெட்ரோல் பங்க்கெல்லா அந்த மாரி கல்லு ரோட்ல ஃபுல்லா ஒரு தெரு மாரி பட்டாபிரம்ல அங்க ஊ ல காலேஜ் போம்போது அங்க வந்து அவனுக்கு எதுமே இல்ல அவனுக் கைமட்டுதா அடிப்பட் ச்சு அவன்தா ப்ரோ ஓட்னா
ஐயோ பாத்து எப்டீ ஸ்ரைட்டா போய் நாய்க்குருவுல வந்துருச்சா எதாச்
இல்லல்ல ப்ளைண் டர்னரு டர்ன் வந்து பளைண்டா இரு க்கூ ட டர்னீங்கு ஆமாமா ப்ரோ கல்லு வழுக்கி வுட்டுச்சு ஃபாஸ்ட்டு செம ஃபாஸ்ட்டு போனாவ என்டா இருக்கு உங்களுக் கூட்டுறவுல தீபக் அது யாரு தெரீமா ப்ரோ தீபக்கு
ம் பாத்துருப்பன் நெனைக்கிற
ம் கூட்டூறள யாரு தெரியு உங்களுக்கு கேக்குதா ப்ரோ அலோ ப்ரோ கேக்குதுங்ளா
உங்களுக்கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது ப்ரோ
அவன வுடாதீங் ப்ரோ
அப்டியா ஓகே ஓகே ப்ரோ இன்ஸெக்க்ஷனே தெரியாம கொஞ்சோ விஷ்யோ நம்ப பேசீர்க்கோ ப்ரோ போல நாங்க
அப்டியா அதனால தான நீங்க பண்ணீட்ருக்கீங்க
ஹப்டி ஹா
அது ஒண்ணூ ப்ராப்ளோ இல்ல முச்சிட்லா
அதுவு இல்லாம த்ரீ கால்ஸ் வந்து ஜீரோலயே போய்டுச்சு எப்டின்னா நெட்ஒர்க் க கனெ க்டாகாம மூணு கால் மட்டு ஜீரோல போய்ட்ச்சு
ப்போ
ஆமாமா ப்ரோ அது மூணு கால் இல்லனா எப்பயோ முஞ்சிட்டிருக்கு எந்து நூத்தி இருவது நிம்ஷ கிட்ட முஞ்சிச்சுனு நெனக்கிற இப்ப
எங்கியு வெளிய போலயா ப்ரோ நீங்க இன்னிக்கு லீவு இன்னிகின்னா கவர்மெண்ட் லீவு இன்னிக்கு முஸ்லீம்ங் ஏதாச்சு பண்டிகயா
பக்ரீத் இல்லல்ல இப்போ தளபதி அது பர்த்டே வந்ததுல்ல இவுரு சீம்து அவருக்காக வெளிய போய்ருந்தோ வண்டலூர் போய்ருந்தோ எல்லாரு
ஓ அந்த ஜூவு ஃப்ரீ ஃப்ரீன் போட்டு வச்சிருந்தாங்கல்ல அப்போ போனீங்
ஆ அப்பதா ப்ரோ நா இந்து காலேஜு தா ப்ரோ முடிக்க போற ப்ரோ தேர்ட் இயரு
ஓ அப்டியா பாத்துருப்ப லோக்கல்ல பாத்துருப்ப உங்கள அப்றோ இன்னிக்கு வாலிபால் ஆட போலியா ஹலோ ஹலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ கேக்குதுங்களா
ஓ
கே ஆ எனக்கு கேக்குது ப்ரோ
ஆ நீங்க பாப்பீங்களா ப்ரோ ஐ பி எல் லா
ஆ ஐ பி எல் பாப்ப ப்ரோ
யார் டீம்மு
நம்ப எப்பமே சென்னை தா
ஆ நா பாப்ப ப்ரோ ரொம்பலா கிரிக்கெட் நாலேஜ் கெடையாது ஓரளவு லிப்ரலா தெரியு ப்ரோ
அப்டியா
ஆமா ஆமா
கேம் எல்லாமே தெரிஞ்சிக்கலா வாலி பாலாச்சு பாப்பீங்களா ஸ்போர்ட்ஸ் இதுவுல டிவில
நீங்க பாப்பீங்களா எல்லாமே ஃபுட்பால்லா பாப்பீங்களா ப்ரோ
எல்லா கேம்மு பாப்ப ஃபுட்பால் பாப்பீங்களா நீங்க
ஃபுட்பால் வந்து நா ஸ்கூல் படிக்கற டைம்ல ஃபிரெண்ட்ஸு அவுங்க எல்லாருமே கொஞ்ச ஃபுட்பால்லா கொஞ்ச இஷ்ட வரு அதிகமா வெப்பானுங்க வெளையாடுறதுல செரி அதனால அப்போ பாத்துருந்த ப்ரோ நா இப்ப ஸ்கூல் முச்சி சி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகப் போது எனக் அவ்ளோலா அப்போ பாத்துன்னு இருந்தவந்தா இப்பெல்லா அவ்ளோது இல்ல ப்ரோ
அப்டியா
ஆமா ஆமா ஒரு காலத்துல பாத்துட்டு இருந்த ஃபுட்பாலு இப்ப எங்க கேமு ஃப்ரீ ஃபயர் அப்டி எல்லா வந்துச்சு ஆமா டைம் இருக்க மாட்டேங்கிது அதெல்லா இருந்துச் சி ப்ரோ இருக்கு இப்பயுந்தா ப்ரோ இருக்கு எல்லாமே
அத நல்லா போனா செரிதா
யாரையுமே நம்பக் கூடாது ப்ரோ ஓவரா பாச
பரவாயில்ல ப்ரோ ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வெச்சுக்கிறீங்க
இல்லல்ல ப்ரோ நறைய அடி வாங்கிருக்கிற ப்ரோ இப்போ எப்டி சொல்றது அது வந்து எப்டின்னா அவுங்க வந்து பேசுணுன்னு நெனைக்கிறாங்க நான்லா பேச மாட்ற் அது வந்து ஒரு பிரச்சன ஆயிட்ச்சு ஒரு செவன் இயர்ஸ் லவ்வு ப்ரோ ரீசன்ட் தா ப்ரோ பிரேக்கப்பா அது அந்த இதுவுல போயிச்சு ஒரு செவன் இயர்ஸ் லவ் ப்ரோ அது
செவன் இயர்ஸா
ஆமாமா
ன்ற
ஆமா ப்ரோ அது நடுவுல வந்து குட்டைய கொழப்பி விட்டானுங்க ஒரு மூணு பேர் வந்து
மூணு பேரா
அ துரோ பண்ற பேர்ல மூணு பேரு சேர்ந்து ஒரு குட்டய கெழப்பிவிட்டு போட்டு போயிட்டானுங்க நா வந்து எப்டி சொல்றது வேலகிட்டே இருந்தாலு இப்போ அவனுங்க எல்லா அந்த பொண்ண கவுத்து விட்டானுங்க இப்ப திரும்ப நம்லண்ட வராங்க போல
இப்ப கொஞ்ச ஸ்மூத்தாதா போதுறீங்களா
இல்ல ப்ரோ அத ப்ரோ அதல வெறுத்துதிருச்சு ப்ரோ பன்னனுன்ற ஐடியாவே இல்ல
பரவாயில ப்ரோ வந்தா இத்துக்கு அப்டி இல்ல இப்பிறுக்கிற அந்த மைண்ட் செட் அதுலேயே இரு அப்தா லைஃப் கரெக்டா இருக்
அவ வேலைக்கு போறாங்க
ம் ம்
காலேஜ் போற ஆமா ஆமா ப்ரோ அ ஆமா அவங்கள டிப்பன் மணி ப்ரோ ரொம்ப ஆடிட்டாங்க ப்ரோ ஒரு காலத்து எல்லா
அதா சொல்றனே லவ் இல்லனா அதோ இப்ப ஜாலியா ஏ பசங் கூட சுத்தலா எங்கனா போலா நெனச்சத்துகு போலா நெனைச்ச டைம்ல தூங்கலா பேச லவ் பண்ணா அது ஒரு
ம் அவங்கள டிபெண்ட் பண்ணியே வாழ்றதா இருக்கு உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது லைட்டா
இப்ப கேக்குதா
அ கேக்குது கேக்குது ப்ரோ அ கேக்குது கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
அப்டியா அ கேக்குது கேக்குது
அ நீங்க எப்டி ப்ரோ கமிட்டேடா லவ் பண்றீங்களா இல்லல்லல்லல இல்லல்லல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கு ப்ரோ அதெல்லா எதுமே இல்ல நா பேசுறது கிளாரிட்டியா இருக்
அ கிளியரா கேக்குது எத கேட்டுந்திங்க சொல்லுங்க
அந்தா ப்ரோ நீங்க யாரச்சு லவ் பண்ணுறீங்களா
அ அதெல்லா ஒரு காலோ ப்ரோ
ப்ரோ நா அவ்ளோ அஹா நீங்க எங்கிட்ட நல்லா பேசிருங்கீங்க ஆனா நா உங்கள பாத்துட்டுதா நீங்க எங்கிட்ட நல்லாவே பேச ஜெகதீஷ் அவங்கள தெரியுமா கூட்டுர்ல உங்ளுக்கு
தெரியுமே
அ அந்த டீம் கூட தா பாத்துருக்க இப்பதா ஞாபகோ வருது எனக்கு
அப்டியா நா இங்க லோக்கல் தானே நா சிவன் கோயில்ல்லா படிக்கல நா படிச்ச
ஓகே ஓகே ப்ரோ நா உங்க ஜகா டீம் அந்த டீம் கூடதா பாத்திருக்க உங்கள
அப்டியா நா அங்கதா ப்ரௌ சுத்தினு இருப்ப ஆமா ஆமா ஆமா
ம் அவங்க உங்கள பாத்திருக்கிற
அ அ
நாங்க ஏதோ இன இங்கதம் றப்ரோ அதரும் கட்ட கக்கல அங்க இருக்க
உஹம் உஹம் உஹம்
ம் இப்ப எப்டி ப்ரோ செகண்ட் டிகிரி பண்றீங்ளா ஆமா ப்ரோ ஒரு ரெண்டு நாள் லீவு வேலைக்கு போனு நைட்டு போவோ ப்ரோ வேலைக்கி
ஓ
நா கம்பெனில வந்து அக்கௌண்டன்டா இருக்கிற
பரவாயில்லியே
அ ஸ்கேனிங்கி அப்றோ இதுல்லா என் எப் சி எல்லா போட்றது இருக்க இல்ல ப்ரோ பிளெக்ஸா தா ப்ரோ பார்ட் டைமா பார்ட் டைமா ப்ரோ நமக்கு டெயிலி கூப்பிட்றாங்க பட் ஆனா அவங்க டெய்லி போறதுல வந்து நமக்கு அந்த இது இருக்க மாட்டேங்குது ப்ரோ இன்வால் மெண்ட் இருக்க மாட்டி டெய்லி வந்தா கொஞ்சோ சேலரி எக்ஸ்ட்ரா பி எஃப் லா இருக்கு
ஆ ஆ
நமக்கு டைமிங் கரெக்டா இருக்க மாட்டிங்குது நம்ம பிளிங்கிட்டு ஓட்டுவே டைம் இருக்க டைம்ல அதெல்லா பண்றது ப்ரோ
பரவால்ல பார்ட் டைம் எல்லாமே பண்றீங்க
ஆதா பிளிங்க்கிட்டு அது மாரி நெறையா ஒர்க்கு அதனால்தா செரி எதுலைமே அவ்ளோ இன்வால்வ்மெண்ட்டு எதுமே தரமுட்ல
செரி ப்ரோ இதோ கட் பண்ட்டு கால் பண்றீங்ளா
ஆ ஆ